ஹலோ ஆ வணக்கம் நல்லா இருக் சார் நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேங்க மேடம் நல்லா இருக்கறேன்
சரி சரிங்க சார் சொல்லுங்க சார் ஆமாங்க சார் பேச முடில டைம் கெடைக்குறது இல்லைங்க சார் கொஞ்சோ பிஸி ம் ம் தம்பி கொஞ்சோ ஸ்கூல் ஒர்க்குலா இருந்துச்சிங்கல சார் எல்லா ரீஓபன் டைமிங்கு நம்ம எல்லாமே கொஞ்சோ அவுங்குளுக்கு செட்டில் பண்ணி குடுக்குறதே கொஞ்ச நாளாகுதுங்க சார் என்ன பண்றதுங்க இல்லைங்களா சார் கேக்கு
ரொட்டின் ரொட்டின் லைஃப் ஆயிடுச்சு காலைலயு சமைக்கனோ
ஆமாங்க ஆமாங்க
இங்க ரெடி பண்ணணோ ம் ப்ரேக்ஃபாஸ்டுல இருந்து லன்ஞ்சு வெரைக்கோ ரெ
ஆமாங்க ஆமாங்க சார் இதுல வந்துட்டு இப்ப ரீசென்ட்டா நறைய சோசியல் மீடியா ரொம்ப இதாயிடுச்சு இல்லைங்க சார் மக்கள் மத்தில எல்லாரு கைலயு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு எல்லாரு வந்து சோசியல் மீடியால வந்து இருக்குற அப்டேட்ஸ தெரிஞ்சுக்கிறாங்க அது ஒரு விஷயோ ஒரு விதத்துல நம்ம நல்ல விஷயமா பாத்தாலு இன்னொரு விதத்துல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அ அ அ நறைய பேரு அது ரொம்ப மிஸ்யூஸ் பண்றாங்களோனு தோணுதுங்க சார் இல்லைங்களா
அது அது அ கண்டுபிடிக்கறதெல்லா ஓ ஓகே அது வந்து நல்லதுக்கு யாரோ யூஸ் பண்ணுறதே இல்ல காசு கு கெட்டதுக்குலா யூஸ் ஆகோ
ஆமாங்க ஆமாங்க சார் அது என்ன பண்ண முடியுங்க சார் அத வந்து நம்ம வந் இதுஇதா நல்லது
அதுதா அதுதா இப்போ அது வந்து ம மக்களாய நமக்கிட்ட தா இருக்கு ஒழிய தேவைக் கு நல்ல தேவைக்கு எடுத்து எடுக்கிறவங்க கொஞ்சோ பேர்தா இருக் க்காங்க அத வெச்சு கெட்டது பண்றதுக்குதா நறைய பேரு யூஸ் பண்ணிக்கிறாங்க
ஆமாங்க சார் ஆமாங்க அதனால நம்ம வந்து கொழந்தைகளுக்கு நல்லா வந்து சொல்லிக் குடுக்கறதே சரியா சொல்லிக் குடுக்கு நறைய நல்ல விஷயங்க தெரிஞ்சுக்கிறதிற்கு கெட்ட விஷயங்களு தெரிஞ்சுக்கிறதுக்கு எதாச்சி கெட்ட விஷயங்களு நம்மளுக்கு ஈஸியா தெரியப்படுதுங்கிறது அதா சார் பெரிய பிரச்சனையே
அதுதா மெயின் அ இப்ப வந்து பாத்தீங்கனா இப்போ ஸ் க அ சாதாரணமா நம்ம யூடியூபே எடுத்துட்டு போங்க அதுல பாத்தீங்கன்னா ஆ நல்ல விஷயோ வந் எடுத்து அந்த ஸ்டார்டிங் ஸ்க்ரீன்ல காட்டவே வராது ஏதாவது ஒன்னு அவுங்களோட ஆடு பாத்தீங்கன்னா ஆ உம் அந்த போகாதவங்கள கூட அது என்ன இவுங்க என்னத் என்ன டச் பண்ணுங்க என்ன டச் பண்ணுங்க சொல்ற மாரியே சொல்லிட்ருக்கோ
அப்பிடியா
வந்துட்டு மண் சென்ட்ரல் கவர்மண்ட்டுல எதாவது இது பண்ணணோ இல்லைன்னா அந்த நெட் இன்டர்நெட் நெட்வொர்க்குக்கு மட்டும்தா ஆன் பண்ணணோ நீங்க வந்த்ட்டு இத வந்து இந்த மாரி பண்ணணோ அந்த மாரி இது பண்ணி சொல் என்னனா மக்கள ஆஸ்
மக்கள் அதுக்கு ஏத்த மாதி இருப்பாங்க கரக்டுங்க சார் சொல்லுங்க சார் கேக்குதா ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ சார் சொல்லுங்க ஆ கேக்குதுங்ளா சார்
ஹலோ நல்லா கேக்குது சொல்லுங்க மேடம் அ